நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்க நீங்க எப்டி
ம் நல்லா இருக்கேங்க
என்ன பண்றீங்க
இங்கே ஊருக்குள்ள ஒரு டெத்துங்க
அச்
ஒ ஒருத்தரு இல்ல வய்ஸ் வயசானவங்க தா இருக்கு ஒரு எயிட்டி ஃபை கிட்ட இருக்கு ரொம்ப நாளா வய்சு ஒடம்பு சரியா தா இருந்தாங்க
ஓ சரி ச
ஆ ஹாஸ்பிட்டல் நேத்து தா போனாங்க சரி முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு நேத்து நைட்டு தா உயிர் போச்சிது எடுக்கற டைம் இப்போ
ஓ சரி சரி பிஸியா இருக்கீங்களா
இல்ல இல்ல நா போய்ட்டு வந்துட்டே நானு போய்ட்டு வந்து குளிச்சிட்டு உக்காந்துட்டே
ஓகே
அ இப்போ அந்த மோள சத்தோல்லா இருக்கு இல்லைங்ளா ரொம்ப நேரோ உக்கார முடியல அங்க எனக்கு தலவலி ஜாஸ்தியாயிருச்சு
ஓ
உம் என்னவ் போங்க அவுங்கனா கூட வாழ்ந்தாங்க பேரம் பேத்தி பாத்தாங்க கோ ஆ
ப்பது வயஸ் த்து நம்ம இன்னு நாப்பது தொடல்ல அது
அததாங்க இப்ப நெனைச்சுகிட்டுருக்க நானு இன்னு நாப்பது கூட தாண்டல மு முட்டி வலிக்குது நடக்க முடில மூச்சு வாங்குது ஆமா
ம்
மூச்சு வாங்குது ஆ ஒரு சடான் டக்குன்னு எழ முடில கை ஊனி எழ்றோ
ஆமா
ங்கோ இந்த இப்ப இறந்தாங்க இல்லைங்ளா அவுங்க பேரு பார்வதி நல்லா லேடிங்க அழகா ஒர்க் வேலைக்கு போவாங்க பாருங்க இந்த வயசுல கூட போயிருந்தாங்க வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா தா அவுங்க வீட்ல இருந்தாங்க எண்பது வயசுல கூட அவுங்க வேலைக்கு போயிருந்தாங்க பாருங்க பாத்திரந் தே விக்கிறதுக்குதா நடந்து அவுங்ளே நடந்து போவாங்க
ம்
கூணு போட்னு கூட கொ அந்த குச்சி வச்சுனா கூட நடக்குவாங்க பாருங்க நல்ல பிரேவ்லேடிங்க நல்லா தைரியமா இருப்பாங்க எனக்கு வந்து சும்மா வணக்கோ டீச்சர்ன்ட்டு போவாங்க நானா ஸ்கூல் போனன்னு வெச்சுக்கோங்க வே வேன் விட்டு எறங்கனுனனா வணக்க டீச்சர் சாப்ட்டிங்களா டீச்சர் எனக்கும் நூறு மார்க் போடுங்க டீச்சர்ன்னுவாங்க சேரிப்பா இருக்கு கண்டிப்பாமா நீ வணக்கோ சொல்றல்ல அதுக்கே உனக்கு நூறு மா தர்றன்றது அப்டியே ஏன் டீச்சர் சும்மாவே நூறு மார்க் குடுத்திர்ங்ளே பரவால்ல டீச்சர்னுவாங்கோ ரொம்போ கிட்டல் பண்ணுவாங்கோ ஆனா செம ஜாலிப்பா அவுங்க செம ஜாலி டைப்
எங்க வீட்டுங்க நாங்க வந்து ரொம்ப ஒரு குவா்டர்ஸ்ல வளந்தோ அங்க வந்து எதிர் வீட்ல வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க அதாவது ரொம் ரொம்ப அமைதியா இருப்பாங்க அதாவது அவ்ளோ டேலண்ட்டான பாட்டி அவுங்க ரொம்ப டேலண்ட்டு அவுங்க அவுங்க வந்து அந்த இது சுவாட்டர் எல்லாம் பிண்ணுவாங்க அப்றோ நா நெறைய விஷ்யோ அவுங்ககிட்ட இருந்து கத்து இருக்கு அதாவது
ம்
ப்பாங்க அந்த ஸ்மைல் இருக்கு பாருங்க அந்த காலத்துலயே அவுங்க வந்து டிகிரி படிச்சோங் அப் ரொம்பங்க அவ் அவ்ளோ ஒரு ஜெனுயினா அவங்க பழைய கதையெல்லா கேட்டனு வச்சுக்கோ க்கும்ல அந்த மாரி ஒரு லேடி இருப்பாங்க இருந்துருக்காங்கன்னு பாருங்கள அன் நா சொல் சொல்றது வந்து நா சின்ன சின்ன பிள்ளப்பவே அவுங்க பாட்டி ரொம்ப பாட்டியா இருந்தாங்க அவுங்க வந்து ஐ திங்க் ஆக்சுவலி ஃபார்ட்டில பார்ன் ஆயிருபாங்கனு நெனைக்கிற ஃபார்ட்டியா ஃபிஃப்டில அந்த மாதிரி இரு ஆ அப்பல்லா வந் ஏ லேடிஸ் வந்து வெளிய அனுப்ப மாட்டாங்க இல்லையா அ பெண்கள் வந்து எப்டின்னா ரொம்ப கட்டுப்பாடா வீட்டுக்குள்ள இருக்கவங்க அ அவுங்கள வந்து காலேஜ் ஆன அனுப்பிருக்காங்கன்னா அவுங்க அப்பா எப்டியாப்பட்டவரா இருப்பாரு நெனச்சு இங்கபாரு பெரிய விஷ்யோ இல்லங்க அது அவுங்க சொல்லிருக்காங்க
ம்
ஆ ஆ நா ஒரு மூணு பொண்ணுங்க தா படிச்சாங்களா அப்ப அந்த அந்த ஹோல் இதுல்லே பசங்க பொண்ணுங்க வந்து ஒரு தேர இருக்குமா நடுவுல கேள்விப்பட்டிருக்கீங்களா
கேள்விப்பட்டிருக்கே கேள்விப்பட்டிருக்கே அப்பல்லா ஆம்ள பொம்பள ஒன்னா உக்கார வெக்க மாட்டாங்க அந்த மாரி எஜுகேஷன் இருக்கிறோ அ
அதாவது தெர இருக்குமாங்க நடுவுல தெர போட்டுட்டு அ நெரே நெறைய பொண்ணுங்கள எல்லா அனுப்ப மாட்டாங்க பணக்கார வீட் ட்டு பொண்ணுங்கதான வருவாங்க அதுல அதுல அதுல இந்த பாட்டியு ஒருத்தவுங்க அதாவது ஓம் அவ்ளோ ஒரு எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ம மதிக்கத்தக் க ஒரு ஒரு ஒரு வயசானவங்கள பாத்தன்னா ம் கண்டிப்பா ஒரு வயிசானவங்கள நா பாத்துருக்கேன்னா அவங்க தாங்க எதிர் வீட்ல நா இது எங் ங்க வீடுனா இது ஆப்போசிட் அவங்க வீடு ரொம்போ ரொம்போ ப பொறுமையா உக்காந்துகிட்டு அந்த ஸ்வெட்டர் பின்னுவாங்க வக்காந்துட்டு அழகா பின்னுவாங்க சிரிப்பாங்க எங்க பெரிய தங்கச்சினா ரொம்ப புடிக்கூ அவுங்ளுக்கு ஏனா அவுங்க வீட்லதா அவுங்க இவங்க டியூஷன் படிப்பாங்க அம் மா டியூஷன் படிச்சாங்க சோ அதனால அவுங்ளு கெப்டின்னா அவங்க மேல ரொம்ப ஒரு பாசோ அவுளுக்கு ப கல்யாண நடக்குமோது ஃபஸ்ட்டு வந்து நிக்கிறாங்க
அ அப்ப எவ்ளோ புடிச்சிருக்கூ பாருங்க
அதுதா சொல்ற நானு அவ்ளோ ஒரு ரொம்பப் பாசமா வளர்ந்தோங்க அவங்க வீட்டுல ஒரு கொய்யா மர இருக்குங்க அந்த கொய்யா மரத்துல ஒரு காய்க்கு பாருங்க பளோ இது வரைக்கு நா அந்த மாரி எங்கியுமே சாப்லங் ஹானஸ்ட்டா சொல்ற சின்னதா தா இருக்கு ரெட்டா இருக்குங்க மஞ்சளா இருக்கு பழுத்துடுச்சுன்னா உள்ள வந்து ரெட்டா சக்கரகட்டி மாதி இருக்கு அந்த கொய்யாப்பழோ எங்கியுமே நீங்க சாப்டிருக்க மாட்டிங்
க்காய்ங்க அந்த நாட்டுக்காய் இப்போ நீங்க மறுபடியு பாக்கே முடியாது சீரியஸ்ஸாவே ஒரு எடத்துல கூட அது பாக்க முடியாது
அவ்வளோ பெரிய மரோங்க கீழ கொட்டு அத சாப்டறதுக்கு ஓடுவோ பாரு ங்க நாங்க பிச்சுபோ ஆசயா இருக்குங்க நெஜமா மாங்கா ஃபுல்லா
இதே ஞாபக வந்துருச்சு ங்க அதேதா எங்க எதிர் வி அந்த ஆண்டி ஒருத்தர் மைதிலி ஆண்டனு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க ஹீரோயின் அவங்கள பாத்தா எனக்கு அந்த ஹீரோயனை பாக்கற மாரி பாக்குவோங்க அவுங்கள அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து ஒரு ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க இப்ப சாரி கலர் வந்து கிரீன் கலர் போடுறாங்க வச்சுக்கோங்களா கிரீன் அண்ட் மெரன் பாடர்ல போற்றாங்கா அந்த கிரீன் அண் மெருன் பாட்ர்ல பேண்டு வெப்பாங்க அழகா பூக்கு அதுக்குஏத்த மாரி வளையல் அதே மாரி பொட்டு அதே மாரி க இயரிங் அதே மாரி குள்ளமா இருப்பாங்க கர்ல் ஹேர்ரு ஒரு மாரி நல்ல கலரு அழகா இருப்பாங்க இன்னிக்கு கூட அப்டியே கண்ல நிக்குதுப்போங்க அவங்க அழகு ஆ அவுங்களு டீச்சர் தா ஒரு டான்ஸ் சொல்லி தருவாங்க பாருங்க பசங்களுக்கு அப்டியே ரசிச்சுட்டு இருப்பங்க நானு டியூஷன் போறனோ இல்லியோ அவுங்களுக்கு செய்யணு அதுதாங்க பயங்கரமாங்க தாத்தா இருப்பாரு அவரு நல்ல எஜுகேட்டடுங்க ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஐய்யோ எ கேக் த்திருங்க அவ்ளோ சூப்பரா பேசுவார்ரு பாருங்க இப்ப சமீபத்தில என்ன கிட்ட தட்ட நூறு வயசுக் மேல வாழ்ந்தாரு அவரு நூத்தி ஒரு வயசுல தான் இறந் தாரு அவரு அவர் இறப்புக்கு போயிட்டு போக முடில அது எனக்கு தெரிவிக்கல யாருன்ட்டு அவங்க சொந்த ஊருக்கே கூட்டிட் போய்ட்டாங்களா அவங்க வந்து குண்டக்கல் அவுங்க ஆக்சோலி அவங்க வந்து அங்கயே எடுத்துட்டு போய்ட்டாங்க அப்டின்றதுக்காக எங்கனால கலந்துக்க முடில ரொம்ப ஃபீல் பண்ண நானு இங்க ஜோலார்பேட்ல வேற எங்கனா வச்சுருந்தாங்னா கண்டிப்பா போயிட்டு இருந்துருப்பே அப்றம் பாத்து என்ன நெஜமாவேங்க நானு எங்க அத்தையோ இல்ல மா மாவோ எங்க சொந்தக்காரங்கள விட நாங்க அக்கம் பக்கம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெத்தட்ல நாங்க வாழ்ந்தோம் பாத்தீங்களா ஆ
பெரிய கு பெரிய குடும்பத்ல தான் நாங்களுருந்தோம் ஆனா வந்து சொந்தக்காரங்கட்ட ஞ்சம் கம்மி தான் எங்கள்க்கு நெறைய பேமிலி ப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவுங்க வந்து உயிரே குடுப்பாங்கங்க ஒரு சொந்தோ மாரி வந்து நிப்பாங்க அம்மாக்கு வந்து ரொம்ப ரெண்டு ப்ரெண்டு இருப்பாங்க அப்டே எங்ளுக்கு ஒரு ஃபேமிலி ஒரு ரொம்ப ஒரு பலமாருப்பாங்க எதாவது உன்னா நீ ஏ கவலப்பட்ற நாருக்கேல்ல அப்டின்னு வருவாங்க
ஆமா அந்தம்மா இப்ப அந்த மாரிலாம் கெடைக்காது இல்லைங்க எது யா அதுதா ஆமா கால நல்லா மிதிச்சுட்டு அவுங்கள இழுத்து உட்டுட்டு தா மேல வராங்க நானும்ருக்குரே உன் கூட நான் என்னோட சப்போட்டு உங்களுக்கு கோண்டது எந்த உறவுழையும் பாத்திங் பாத்து சொல்லுங்க பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆ ஆமாங்க அதெலாம் பெருமையான நான் கூடங்க அந்த உற்றார் உறவினர்கள விட பிரெண்ட்ஷிப் சர்க் கில்ல வந்து நாங்க வாழ்ந்துது வந்து ரொம்ப அதிகம் இன்னைக்கு வரையும் வந்து அவுங்கள தா நாங்க அத்த மொறையா பாத்தோம் அவுங்கள தா ஒரு பெரியப்பாவா பாத் தோம் அவுங்கள தா ஒரு பெரியமாவ பாத்தோம் ஒரு விஷயம் வந்து வாழ்க் கும் நான் இன்னைக்கு சாகுற மட்டும் ஒரு விஷயம் நான் நான் மறக்கவே மாட்டேன்னா ஒரு விஷயம் இருக்குதுங்க
ம்
ஏ தங்கச்சி ஒரு டைமு டியூஷன்ல்ல உக்காந்துட்ருந்தோம் அவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு ஃப்பிக்ஸ் வந்துருச்சு அவளுக்கு வந்து அன்னைக்கு ஃப்விர் இருந்தது எனக்கும் தெரில ஃப்பிவர் அதிகமா இருக்குது நானும் கண்டுக்கல அவள சேரி அம்மா வந்து வெளிய போயிட்டுக்றாங்க சாவி கொத்து என் கைல தா இருக்குது ஃபிக்ஸ் வந்தா சாவி கொத்து குடுக்கணுன்ற விஷயம் எனக்கு தெரியாது ஆக்சுவலி ஆனா எதும் என்னோட நாலேஜ் மீறி கைல குடுத்துட்டு அவளுக்கு ஃப்க்ஸ் வந்துருச்சு அப்டியே மெதுவா கை கால் இழுக்குது மேல கண்ணு போய்டுச்சு வாயில நொற வருது ஆ அது என்னமோ ஆயிடுச்சு ரோ சிமி ஒரு ரோஸ் கலர் சிமி போட்டுன்னு படுத் துன்னு ரொம்போ ஒல்லியா இருப்பாஅவோ ஏன் பக்கத்துலேதான் உக்காந்துக்குவா லாம் ஏ பேரே கூட்னு உக்காந்துக்வா எனி டைம் கூட்த்துட்டேங்க அந்த தாத் தா வா திட்றாரு இருமா இது குடுக்காதமானு தண்ணி எடுத்தாந்து தெளிக்கிறேன் எழல இது பண்றேன் எழல பக்கத்து வீட்டுக்காரு அன்புன்ற அவரு பேருங்க தெய்வொ மாரி அன்னிக்கு வந்து டி வி எஸ் எட்த்துன் வந் து என்னையும் ஏன் பாப்பவ உக்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்னு வன்ட்டாங்க நான் கட கடன் நா ஏ தங்கச்ச போய் ஸ்கூலு ஹாஸ்பெட்டில்ல சேத்துட்டு திலிபன் ஹாஸ்பிட்சி எனக்கு இத்தனைக்கு நானே சின்ன பொண்ணுங்க அஞ்சாவதுதாங்க நா படிக்கிறேன் ஹாஸ்பெட்டல் சேத்துட்டு அவரு அங்க அங்கியே நிக்க வச்சு என் பாப்பா பாத்துக்குங் கன்டு எங்க அம்மா கூப்புட்றன்ட்டு அவங்க தையல் மெஷின் ஆ அவுரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது இயர்
ஆமா அவரு சென் ஓகே
அவரு டைலரா இருந்தாங்க சரி அங்க போயி அவங்கள கூட்டிட்டு வரணு நானு எப்டின்ப ஃபோனு இல்ல ஒண்ணு இல்லிங்க்ளா இப்ப ஃபோனு இருந்தா டக்குனு எம்மா எம்மா வந்துருமாடுவே நேருல யாருண்ணா போனாதா அங்க வந்து ஜெனிபன் ஆஸ்பிட்டல்னு ஒன்னு அங்க போயி சேத்துட்டு அங்க வந்து எனக்கு வழி கூட தெரியாது கேட்டுனு கேட்டுனு போயிட்டு அங்க போயிட்டு எங்க அம்மாவ கூட்டினு அந்த ஆஸ்பிட்டலுக்கு ஓடுனங்க நானு அங்க ஒரு புத்து கோயிலு இருக்கு நேத்து நடந்த மாரியே இருக்குது இந்த காட்சி நா ஒங்களுக்கு சொல்ல சொல்ல ஒரு புத்து கோயிலு இருக்கு அங்கியே அ அங்க நெறையா குங்குலா கொட்டிருந்தது அந்த ககுங்குத்த எத்துனு ஓடுறங்க அப்ப கூட சாமிய கொண்வன்ட்டே அப்றோ எத்துனு போய் குங்கும வச் சா அந்த டாக்ட்ரு திட்றாரு என்ன குங்கலா வெக்கக்கூடாது நா ட்ரீட்மெண்ட் பண்ணினுக்குற குங்க எத்துனந்து வைக்கிற தலைய நெத்தியில போயிட்டு அப்டின்றாங்கோ அப்போ கூடோ அழுனே நின்னுக்கிறே அப்புறோ அவருதாங்க தெய் அப்பா அம்மா அப்பா வந்து கொஞ்சோ வெளியூர் போயிட்டு இருந்தாங்க அப்ப ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு நிக் காந்தி நெஜமாவே அவர இன்னிக்கு நாளைக்கு அவர நென்ச்சா கூடோ அவரு மட்டு அன்னிக்கு இல்லேன்னா தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குங்க அன்னிக்கு அவரு தாங்க எனக்கு அன் ஆமா அவரு தாங்க அன்னைக்கு கொ ம் இத்தினைக்கு டி வி எஸ் பிஃப்டி தாங்க அது ஓட கூட இல்லங்க அதுலயே ஒக்கார வஷ்டு எங்க ரெண்டு பேர தள்ளின்னு போறாருங்க அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு நெஜமாவே அந்த பேமிலி இன்னிக்கு நெனச்சாக்கு நல்லா இருக்குட்டுனு நெனைப்பேங்க அவுங்க எங்க இருக்றாங்கனு தெரிலேங்க ங்களுக்கு அவ்ளோ டச்சு விட்டுருச்சு ம் மூணு ஆம்பள பசங்கங்க அவுங்களுக்கு
ஓகே
அதுனாலங்க நல்லா இருப்பாங்க என் எங்க இருந்தாலு நல்லா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணோ எனக்கு இருக்குது
ம் ம் ம்
அதுதா இந்த மாரி நல்லவங்க இருக்ற வரையு நம்மள யாரு அசைச்சிக்க முடியாது ப்ர மாரி கடவுள் ஒரு எதுனா மனித ரூபத்திலதா நம்மளுக்கு அனுப்பி வைக்கு அனுப்புவாரு இல்லியா அவுங்க அப்பதா வருவாங்க அப்ப அன்னிக்கு உணர்ந்தங்க நானு அன்னிக்குதா உணர்ந்தங்க ம் நன்றி தோழி அடுத்த இணைப்புல கண்டிப்பா நானு என்ன நடந்தது உங்களுக்கு விளாவரியா சொல்றே நன்றி தோழி ம்